ப்ட்டின் கேப்பிங்க
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி
ம் நல்லா தோழி மதியம் வணக்கம் தோழி ம் சொல்லுங்கதோழி எந்த டாபிக் பத்தி பேசலாம் ம் சாப்ட்டேன் தோழி
சேரி சேரி ஆ இல்ல தோழி இன்னமேதான் சாப்புணும் ஒரு மணிதான் ஆவுது ஒன்னு பத்துதான ஆவு
ம் ம் ம் செரிங்க தோழி
காலையில என்ன சாப்டீங்க
காலைல இட்லி சட்னி
மதியத்துக்கு சாம்பார் ரசம்
ம் ங்களா மேரிடா நீங்க
ஆமாங்க தொழி ஆ தொழி
ம் இருக்காங்க தோழி
ஓகே ஓகே நானும் மேரிடு தான் எனக்கு ரெண்டு கொழந்தைங்க இருக் காங்க
ம் செரிங்க தோழி நீங்க என்ன செஞ்சீங்க
நான்னு வந்து எங்க அம்மாதான் எல்லாமே செய்வாங்க
ம் ம் ம்
இன்னைக்கி என்ன கொழம்புன்னு தெர்ல நான் வந்து பாப்பாவ பாத்துப்பேன் அப்பறம் வந்து எனக்கு ரெண்டு பாப்பா ஒரு பாப்பா இப்பத்தான் ஸ்கூல் போய்ருக்காங்க ஆமா என்ன சாப்பாடு செஞ்சாங்கன்னு தெரில சாம்பார் தான் இருக்கும் இன்னைக்கி வெள்ளி கெழமல
ம் செரிங்க தோழி இன்னொரு பாப்பா கை
ம் ஆமா
ம் ம்
அதனால வந் து அப்டியே போய்ட்டுருக்கு
ம்
நீங்க எந்த ஊரு
அதல்லா ஊர்லா மென்ஷன் பண்ண கூடாது தோழி யார்ட்லா
அப்டியா
ஊரு பேர்ல சொல்ல உம் சொல்லுங்க தோழி
உம் சொல்லுங்க தோழி அப்றோ என்ன பண்றீங்க எனக் க்கு சமையல் பண்ணுவே பண்ணா நல்லா பண்ணுவே இல்லாட்டி வந்து பண்ணவே மாட்டே ங்க அந்த மாரி எ ஹஸ்பண்டக்குனா பண்ணி குடுப்பே அவுங்க ஃபாரின்ல இருக்காங்க சோ வந்து வந்து அவுங்க வரம்போதுனா பண்ணி குடுப்பே ஆ மத்த நேரோ ஃபுல்லாவே அம்மாதா பண்ணுவாங்க மளே
உம் உம் சரிங்க தோழி
ஆமா ஆமா
என்னல்லா செய்ய தெரியு அவுங்க நாங்க தோழி வீட்லதா இருக்கே தோழி யோச சரிப்பா
ஓகே ஓகே நா என்னல்லா பண்ணுவேனா ம் வித்தியாசமானா நா நல்லா பிரான் ஃப்ரை பண்ணுவே
ம்
அப்ற வந்து சி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இந்த மாதிர நா பண்ணுவே சின்ன சின்ன விஷயங்கள் உம் நீங்க நல்லா சமைப்பீங்க டெய்லி சமைக்கிறனால நீங்க நல்லா சமைப்பீங்கன் நெனக் கே
நைட் டெய்லி சமச்சுதாங்க ஆகனு வேற வழி இல்ல தோழி. நம் சாப்டா ஒரு நல்ல கடயிலையு வாங்க முடியாது. சின்ன சின்ன கொழந்தைங்க இருக்கு இர்காங்களா அதனால செஞ்சு தா ஆவனு இப்ப இப்ப விக்கிற வெலைக்கி எங்க இப்போ வி்க்கிற வெலைக்கு வாங்கி கூட சாப்பிட முடில அந்த மாரி விக்கிறாங்க என்ன பண்றது ஹோட்டல்கள்லா அதனால நம்ம வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்ட்டு ஆரோக்கியமாவு இருக்கலா நல்லா இதுவாவு இருக்கலா ஹைஜானிக்காவு நம்ம சமைச்சக்கலா னாலு
ஓகே
ம் வேற எதாச்சு டாபிக் பேசுங்க தோழி
வேற நீங்க எந்த ஊர்னா போயிருக்கீங்க
ம் நாம எந்த ஊரு ஊருக்கெல்லா வெள்ளலா போனது இல்ல தோழி நானு கோவிலுங்களுக்கு தவுற மீதி எந்த ஊரு ஓ கு போனகு
அப்டியா நா நெறய ஊருக்கு போயிருக்கே இப்ப கூட சென்னை போயிட்டு வந்தோ டூர் போயிட்டு வந்தோ ம் சும்மா கசின்ஸா போயிட்டு வந்தோ நல்லா இருந்துச்சி டிஃப்ரெண்டான ஃபீலிங்லா இருந்துச்சி
தோழி
அங்க டி நகர் அப்புற வந்து அ தாமரத்துல வந்து மால் எல்லா எடத்துக்கு போனோ பீச்சி பெசன்னகர் பீச்சி மெரினா பீச்சி இந்த மாரி நெறய எடத்துக்கு போனோ நல்லா இருந்துசி ஆனா டிராவல் டைம் தாங்க அதிகமா இருக்கு இங்யே அங்கயே ஒரு எடத்துக்கு கு போணும்னா நம்ம ஊர் மாரிலா கெடையாது இங்க இருந்து ஒரு அர மணி நேரோ ஒரு மணி நேரோ ஆகுதுப்பது பஸ்ல அப்டியே டிராபிக் ஃபுல்லா அது கொஞ்சொ ரொம்ப கஷ்டமா இரு க்கு
அ அ அ துணிங்களா எடுத்திங்ளா டீ நகர் பொனு சொன்னீங்கலே
ஆமாமா நல்லா ரேட்டு் ஃபுல்லாவே கம்மியா இரு ந்துச்சிங்க எல்லாமே நல்லாருந்துச்சி அப்றோ செப்பல் ஆ ஆமா ஆமா அந்த டி நகர்ல இந்த வெளிய கடயா போட் ருப்பாங்கல்ல அந்த கடைங்கள்னா கொஞ்சொம் டிஃப் ரெண்ட்டா வந்து இந்த இப்பொ மா டர்ன் ட்ரெஸ்னா வந்து இங்க கொஞ்சொ கூடருக்கும் அங்க வந்து கொஞ்ச ரொம்ப கம்மியாவே கெடைக்குது த்ரீ ஹண்ட்ர ஃபோர்ஹண்ரடு க்கே மாடர்ன் ட்ரெஸ் லா ஸ்டார்ட் ஆவுது கொஞ்சொ நல்லாருக்கு பரவால்ல வாங்கி என்ன நம்ம என்ன எத்தன தடவ யூஸ் பண்ண போறோ ஆ நல்லாருக்கு அ அதெல்லா‌ கொஞ்சொ நாங்க பர்சஸ் பண்ணோ
வேற என்னென்னலா வாங்குனிங்க தோழி அங்க?
செப் பல் அப்ற வந்து ஆ கிளிப்ஸு செப்பல் என அது இதுனு வாங்குனோ நெறயா வாங்கிட்டு அப்டியே சாப்ட்டு ஜாலியா இருந்துச் சுங்க ம் எங்க பெரிய கொழந்தய மட்டு தா கூட்டிட்டு போனேன்னு நானு சின்ன கொழந்தய விட்டுட்டு தா போனே ஏனா அவள தூக்கிட்டு போ முடியாது ஆ சோ இப்ப எங்க பாப்பாவு நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த ட்ரம்போலைனு அ ந்த மால்லனா வந்து நல்லா என்ஜாய் பண்ணா ஆனா வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு
ஆ ஆ ஆ
ஆ எனக்
கூட்டத்துல கூட்டு போனாலே கொஞ்சொ கஷ்டோதா தோழ் லே
ஆமா அது சென்னை பையங்கர கூட்டமா அது அவளுக் ஒத்துக்கல ஒரு மூண் நாள் எந்திக் எந்திக்கவே இல்லங்க நா அங்க இருந்து பஸ் இல்லனா வர்றே அ இது பஸ்
இப்ப இதுக்காகவே நீங்க பாப்பா கூட்டு வரணுன்றதுனாலே நீங்க இவ்வளோ தூரோ டிராவல் பண்ணி வந்திங்களா மாளுக்கு இந்த
இல்ல இல்ல நாங்க கசின்ஸ்லா போனோ அப் அம்மா ரெண்டு கொழந்தையு பாத்துக்க முடியாது ஏ ஹஸ்பன்டுஃபாரின்ல இருக்கனால சோ வந்து செரிட்டு ஒரு குழந்தைய கூட்டிட்டு போலான்ட்டு அவள கூட்டிட்டு போனே அவ எல் கே ஜி படிக்கா செரி அவ கொஞ்சொ பா பய்ஸ் என்ஜாய் பண்ணுவான்ட்டு கூட்டிட்டு போனே அவளால இல்ல என்னன்னா ஒ ஒரு அளவுக்கு மேல ஒரு மூணு தொடர்ந்து நாங்க வந்து ஆக் ஆக்டிவிட்டிலே அ விளா த வைக்கே வந்து இருந்தோ அது வந்து அவளுக்கு கால் வந்து இந்த சத உடைவுன்னு சொல்லுவாங்கல்ல
ம் ம் ம் ம்
எந்தமரினா அவளு
ம் வாய்சு ப்ரேக் ஆகுது தோழி உங்க சைடு வாய்ஸ் பிரேக் ஆகுது ம் சொல்லுங்க தோழி ம் கேக்குது தோழி
அதா வந்து ரொம்ப கால் வலிக்குன் சொல்லி ட்டா அதனால வந்து அ மூண் நாள் எந்திக்கவே இல்லங்க அப்டியே படுத்தே தா இந்தா விளயாட கூட மாட்டேன்ட்டா எனக்கு ரொம்ப பயம் ஆயிருச்சு வைரஸ் பீவர் அது இதுன்னு பரவுது என ஃபீவர் இது வேற வந்துருச்சு ஆ அதனால ரொம்ப கஷ் ட்டமா இருந்துச்சு என்னடா ஃபீவர் வேற கூட்டு போயிட்டு இப்டி ஆயிடுச்சே அதா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனே அவுங்க அந்த டயர்டு தா சொன்னாங்க அந்த ஆன்டிபயோட்டிக் குடுக்குறே ச் குடு அப்டினாங்க குடுத்தே அப்டியு ஒரு மூண் நாள் ரொம்ப சாப்பிடாம புள்ள ஓணு ஐநூறு கிராம் கொறஞ்சிட்டா ரொம்ப ஆனா இதுல இந்து என்ன தெரியுது இருந்தாங்க சின்ன பிள்ளைல ரொம்ப நா அலைய வக்க கூடாது வெயில்லயோ இதுலயோ அலைய வைக்கக் கூடாது நம்ம அம்மா போறெது செரி கொழந்தைங்கள சேஃப்டியா பாத்து போ குணு போல
ஆமாங்க தோழி அதனாலயேதா நா வந்து வெளியூர் உங்களுக்கெல்லா போவாம இருக்கு காரணமே
அதா அதா இப்போ மூணாறு நாங்க மூணாறு ஊத் தின போனமே எ ஹஸ்பண்ட் வந்தப்ப அப்ப அவ டயர்ட் ஆவல ஏன்னா வந்து அங்க வெதர் அங்க நல்லா இருக்கு ஸோ வந்து பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து தூக்க இல்லாம அ காத்தோட் ட்டோ எதுமே இல்லாம இருக்கறனால ரொம்ப இதாயி
ம் ம் ஆமாங்க தோழி அடி வெய்யில் வேர அதிக இல்ல
ஆம் மாம் மயோ பைங்கர வெயிலு
ம் நா டீ நகர் போ மோது நா காலேஜ் படிக்கும்போது டீ நகர் போனே ச் பக்கத்துலதா ஸ்டாப்பிங்க ஒரு டூ ஒரு த்ரீ ஸ்டாப்பிங் தா ச் அதனால எப்பெலா ஃப்ரீயா இருக்கோமா அப்பெல்லா போயிட்டு வருவோ ஆனா இப்போ கல்ல மேரேஜ் ஆயிட்டு இவ்வளவு நாள் ஆகுது அப்பறம் மேரேஜிக்கு ட்ரெஸ் எடுக்கறதுக்காக அங்க போனோ அவ்வளதா அதோட இன்னு போல
ஓகே தோழி ஓகே ம் பிள்ளைங்கனா பெருசா ஆனவனோ தா போ முடியு சு
ஆமங்க தோழி போயிட்டு வந்து கஷ்டப்பறதுக் அது போவாமே இருந் இல்ல என்ற மாரி தோணு தோழி போறதுக்கு ஜாலியா இருக்கு சொல்ட்டு போயிருவோ போயிட்டு வந்து நம்மதா அந்த கஷ்டத்தா அனுபவி ஆமா அவுங்க தூ எழுந்துக்காம அப்பறம் தூங்கிட்டே இருப் ப்பாங்க ஒரு நேர கால் வலிக்குதுன் சொல்லுவாங்க ஒரு ஒரு நாள் கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஏனா அவ்வளவு கூட்ட அவ்ளோ அதி தோழி அங்க நடக்கவே முடியாது நம்மளால நடக் நடக்க இடிப்பாங்க கொழந்தைங்கள நம்மளாலே எவ்வளவு தூர தூக்கிட்டு போ முடி அப்டியா
ஆமா தூக்கிட்டே தா போனே என் தோழி நானு ரொம்ப தூக்கிட்டே அதுவே எனக்கு ரொம்ப டயர்டா ஆயிருச்சு இல்லய எறங்கவே மாட்டேன்ட்டா நா தூக்கிட்டே தா போனுங்கிறா ஐயோ எனக்கு ஏன்டா போனொன் இருந்து ச்சு வீட்லயே இருந்திருக் லாமே அப்டின்ட்டு எஞ்சாயு பண்ண முடியில ஏ கசின்ஸ்னா அவுங்கனா கல்யாண ஆ கல எனக்கு மட்டு தா கல்யாண ஆயி கொழந்த இருக்கு சோ வந்து எனக்கு ரொம்ப கஷ்ட கஷ்ட செரி அது அவுங்க என்ஜாய் பண்றாங்கனா ஓகே நம்ம எதுக்கு என்ன பிள்ளைங்கள தா பாக்கனுமே நம்ம ம்
அ தோழி
அப்டியா
உம்
போயிருச்சு ரொம்ப கஷ் வேற எங்க முன்னாரு போனே ஊட்டிக் போனே ஆனா எனக்கு ரெண்டு பெட்டர் வந்து ஊட்டிதா பெட்டரா தோணுச்சு ஏனா மூணார்ல ஒன்னு மே இல்லங்க ஆ சும்மா குளிர் ஆ ஓகே அந்த மாரிதா இருந்து ச்சி ஊட்டி வந்து கொஞ்சொ பெட்டர் இந்த அ லைன் இந்த இப்டி புடிச்சி தொங்கிட்டே போவோம்ல ஜிப்லைன் ஜிப்லைனு அந்த மார்லா இருந்துச்சு ஊட் டில ஊட்டில ஆ அ தல்லா கொஞ்சோ என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு ஆமாமா ஊ ட்டி போனே இப்ப எ ஹஸ்பண்ட் வந்தாங்கனா நாங்க எங்யாச்சு போவோமே ஆ அவுங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாரி ஏனா அவுங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு க்க தா வருவாங்க சோ வந்து அதனால எங்கயாச்சு கூட்டிட்டு போவாங்க அது வரைக்கு நாங்க வீட்ல தாங்க இருப்போ இந்த தடவ தா க கூட போலா ன்ட்டு போனே இப்டி ஆய் போச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்ச்சி கொழந்தைங்க தான முக்கியொ யார்ட?
உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்ளா இதுமா போயிட்டு வந்தே
ஆ ஆஹா சொல்லலங்க சொன்னேனா என்னய அவளதா ஐயோயோ போவும்மோதே சொன்னாங்க வேண்டா வீட்லயே இருங்க சொன்னதே கேக்க மாட்டேக்கீங்க சென்னைய பத்தி உங்ளுக் தெரியாது அது பாப்பாவ கூட்டிட்டு போறேன் சொல்ற அப்பனா அவளு க்கு வேற ஸ்கூல் வேற நா இப்பத்தாங்க கெட்டி சேத்தே அதுனால எ ஹஸ்பண்ட் சொனாங்க லீவே போடக்கூடாது ஸ்கூலு நா ஃபீஸ் கட்டிர்க்கே லீவுலா போடக்கூடாது வ க்க கூடாது ஒழுங்கா போ லீவ் குடு லீவ் எடுத்தன லீவ் லெட்ரு குடுக்குனு எனக்கு எல்லா ப அப்டி இ சொல்லிட்ருந்தாங்க நா வந் து என்ன பண்ணிட்டே திங்ககழம வர்றே இவளுக்கு லீவ் எடுத்துட்டே வேற வழி இல்ல பிள்ள ஒரு மாரி ஆய்ட்டா அப்ற வந்து எப்புடியோ வந்து இவ ஸ்கூலுக்கு போன மாரியே நா எல்லாமே செட் பண்ணிட்டே பண்ணிட்டு இந்த மாரி இல்ல ஸ் கூலுக்கு போயிட்டா எ ஹஸ்பண்டுக்கு இன்னு சந்தேக இருக்கு அவ திங்க கெழம ஸ்கூல் போனாலா இல் லயாங்குறது எனா ஏ நம்பர் தானே எல்லா குடுத்துற்காங்க அவுங்கள் கெது போகாது அன்ன அவுங்ளுக்கு சந்தேக இருகு எனக்கு வேற பயமா இருக்கு ஐயோ வந்தோனே லீவ் எது எடுத்துருக்குற நம் நோட் பண்ணி சொல்லிருவாங்களோ அப்புன்னா லீவ் லெட்டர் குடுத்துட்டே ஆ இது வரைக்கு நா இன்னு சொல்லல அவுங்ளுக்கு அவளுக்கு ஒடம்பு சரியாம ஆச்சி இப்பதா சரியாச்சிங்குறத சொல்லல
செரிங்க தோழி நம்ம இன்னொரு இணனப்புல பேசலா தோழி அடுத்த கால்ல நம்ம இணைவொம் தோழி ரொம்ப நன்றி தோழி
ஆ ஓகே தோழி ஓகே தோழி